ஆ கேக்குதா
ஹலோ
ஆ கேக்குதா ஹலோ
ஆ கேக்குதுங்க சிஸ்டர் உங்களுக்கு கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது
அ கேக்குதுங்ளா என்னா பண்றிங்க எப்டி இருக்கிங்க
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கிங்க
நா நல்லாருக்க சிஸ்டர் எப்டி போது லைஃபு
ஹா போது நல்லாதா போது
போது நல்லா போதுன்னா புரில எனக்கு அது
இல்ல இல்ல நல்லாதா போது இப்பதா பையன ஸ்கூலுக்கு அம்ச்சிட்டு ஒக்காந்துட்ருக்கே
அப்டிங்ளா பையன் ஒரு பையன் மட்டுந்தானுங்ளா
இல்ல இல்ல ரெண்டு பசங்க ஒருத்தே ம் தேட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா ஒருத்தன் அவே தா ஸ்கூலுக்கு போயிருக்கா
ஆ சரி
சி இன்னொருத்த வந்து யூகேஜி அவர் வீட்ல இருக்காரு
ஏன் ஸ்கூலுக்கு போலியமா அவரு
இன்னைக்கு சேட்டர்டே இல்ல அவனுக்கு ஸ்கூல் இல்ல
ஓ இவுக்கு மட்டு இவே தேட் ஸ்டேண்டர் ன்றதுனால இவுனுக்கு சேட்டர்டே ஸ்கூல் வச்சிருக்காங்க இவரு யூகேஜின்றதுனால லீவு
ஆமா அதுக்கு தா திட்டிட்டே பேயிருக்காரு
என்னானு அவனுக்கு மட்டு லீவ் குடுத்துருக்கிங்க எனக்கு ஏன் என்ன ஸ்கூல் அனுப்றிங்கன்ட்டா
ஆமா அவுங்குளுக் அவ எகுதாப்ல வேற அவ அவுங்க மாமா வீடு இருக்கா அவே வந்து பிளஸ் ஒன் படிக்கிறா
ஆ
அவுனுக்கு லீவு
பிளஸ் ஒன் படிக்கிறவனுக்கு லீவு தேட் ஸ்டேண்டர்ட் படிக்கிறவனுக்கு லீவு ஆ
அதனால கோச்சிக்கிட்டு பேருக்காரு மூணு வாரமா போறாரு பட் இருந்தாலு பாத் எல்லாமே கோச்சினு தா போவாரு பட் ஆனா ரெண்டு மணிக்குலா வந்துருவா
ஆ ரெண்டு மணிக்லா போறது சீக்கிரமா போற மாரிதா இருக்குது ஆனா வந்தது சீக்ரமா வந்த ப பல்க்கங்க அ எங்க பாப்பாலா பாத்திங்கனா யூகேஜி எல்கேஜி படிக்கும்போது சேட்டடேலா லீவே கெடையாது பாப்பாவுக்கு
அப்புடியா
அவுங்க எல்கேஜி யுகேஜி படிக்கம்போது பாத்தீங்கன்னா சட்டர்டே கம் பல்சரி ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அவங்க அந்த செகண்ட் சாட்டடே ஃபோர்த் சாட்டடே மட்டு அவுங்களுக்கு லீவ் வரு
ஓகே ஓகே
மத்த டைம்லா பாத்தீங்கன்னா அவங்க அந்த சண்டே அதோட லீவு மத்த அந்த ஃபஸ்ட்டு சாட்டடே தேர்ட் சாட்டடேலா
ஆ
அவுங்க ஸ்கூல் இருந்துட்டே இருக்கு
இப்ப வந்து எத்தன மணி அப்பனா எத்தன மணிக்கு விடுவாங்க த்ரீ ஃபாட்டி ஃபைவ் த்ரீ தேட்டியா
ஆ த்ரீ ஃபாட்டி ஃபை ஃபாட்டி ஃபை ஆ நயனோ கிளாக்குள்ளார போயிடுவாங்க போயிட்டு ஈவினிங் த்ரீ ஃபாட்டி ஃபைக்கு விடுவாங்க ஆனா நாங்க போய் கூட்டு வரது பாத்தீங்கனா ஃபோர் ஓ கிளாக்கு ஃபோர் தேட்டி அந்த மாரி தா போயி கூட்டு வருவோ பாப்பாவ
ஓகே ஓகே அதா ஏ சாட்டர்டேவு வெக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாருக்குது
ம் ம் ஆமா ஆமா ஆ அது எ பாப்பாக்கு அது பழகிடுச்சு பாப்பா அதெல்லா கேக்காது எனக்கு ஏ ஸ்கூல் வெக்கிறாங்க அண்ணே வீட்ல இருக்கா அப்டி இன்னக்கி பாத்தீங்கன்னா எங்க பையனுக்கு லீவு பெரியவனுக்கு அவர் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு அவருக்கு லீவு
ஆ ஓ
ஆனா இவங்க போறாங்க இன்னக்கி ஆனா பாப் பா அது மேர்லா கேக்கலா மாட்டா அண்ணே மட்டு வீட்லருக்குறா நா ஸ்கூல்க்கு போணுமா அவே எ ப்பருந்தாலு செரி ஒடம்பு சரி இல்லனா கூட செரி ஃபீவராருந்தாலு செரி நா ஸ்கூலுக்கு போறேமா அப்டின் சொல்லிட்டு கெளம்பிடுவா
ம் அவ்ளோ ஸ்வீட்டா ஓகே ஓகே
ம் என்ன ச
இன்னிக்கி அவுருக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந் து சப்பாத்தி இருக்கு
ம்
அது கொத்து சப்பாத்தி மாரி போட்டுட்டு
புரில என்ன சப்பாத்தி
கொத்து சப்பாத்தி இருக்குல்ல அத பிச்சு போட்டு வெங்காயோ தக்காளில்லா
ஓ அன் நீங்க நைட்டு பு சப்பாத்தி பண்ணி வச்சிருவீங்க காலைல அத வந்து கிரேவி மாரி பண்ணி சப்பாத்தி ஆட் பண்ருவீங்க ஆ ஆ ஆ
நேத்து கொஞ்சோ எக்ஸ்ட்ரா போட்டாச்சா
ஆ ஒண்ணு பிரச்சன இல்ல அது நல்லாதாருக்கு ஆனா டேஸ்ட்டு செம்மயாதாருக்கு
அதனாலா அப்டி செஞ்சு சாப்ட்ருவோ ம் அவருக்கு வந்து கிரேவியா வே து ம் பெருஞ்சீரகம் போடுவே தாளிக்கிறதுக்கு
ஆ
போட்டு வெங்காயோ தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்ச மொளகா போட்டு அதல்லா போட்டு காரத்தூளு கரம் மசாலா போட்டு தண்ணி ஊத்தி கொன்நேரோ வதக்கிட்டு
ஆ
அது கொஞ்சோ எண்ண பிரிஞ்சு வர பாத்து முட்டய ஒடச்சு ஊத்தி
முட்ட போடுவீங்க
ஆ போடுவே முட்ட போட் டுட்டு அதுக்கப்றோ அது நல்லா குக் ஆனதுக்கப்றோ சப்பாத்தி பிச்சி அதுல போட்டு கிண்டி
அப்டிங்களா நீங்க பேசிட்டே இருக்கீங்ளா சி ஸ்டர் லாஸ்ட்டு வார்த்தைங்ள முழுங்கிர்றீங்க ஏனே தெரில எனக்கு
அப்டியா கேக்குது
ஆ ஆ முட்ட போட்டுட்டு சப்பா அப்டினீங்களா அவ்ளோதா அதுக்க ப்றோ லாஸ்ட்டா நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு ஆ கேட்கவே இல்ல
முட்ட போட்டுட்டு அது குக் ஆனதுக்கப்றோ
ஆ ம் கேக்குது கேக்குது கேக்குது
ஆ எறக்கிடுவே அதுல சப்பாத்தி போட்டு பிச்சு போட்டு ஆ எனக்கு இதுவே சொன்
ஆ எறக்கிடுவீங்ளா அவ்ளோ தானுங்களா அப்ப கால பிரேக்ஃ பாஸ்ட் அதுதா அப்புற மதிய லன்சு தம்பிக் குடுத்தனுப்ருக்கீங்கல்ல
ஆ அது வந்து குஸ்கா மாரி செஞ்சு குடுத்தம்சிருக்க
குஸ்கா மாரி குஸ்கானா பிரியாணில குஸ்காவா
ஆமா அதா வெஜிடபிள்ஸ் சாதத்துல வெஜிடபிள்ஸ் போடக்கூடாது வெறு வெங்காயோ தக்காளி பூண்டு பேஸ்டு புதினா அதெல்லா போட்டு தயிரு லெமன்லா போட்டு வதக் விட்டு அதுல மொளகாத்தூளு பிரியாணி மசாலா போட்டு
அ
அதுல ரைஸ் போட்டு அப்டி விசில் விட்டு அந்த மாரி கொடுப்ப
மோஸ்ட்லி நெறைய பேருக்கு நா கேட்டது எல்லாமே பாத் பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா ஆட் பண்ணுவோ
ஆ ஆ
சொல்றாங்க அந்த பிரியாணி மசாலா ஆச்சில தா வாங்குவீங்களா
பிரியாணி மசாலா ஆமா
அந்த ஆட் பண்ணா டேஸ்ட் நல்லா இருக்கா உங்களுக்கு புடிச்சிருக்கா அந்த டேஸ்டு
ம் புடிச்சிருக்கு நல்லாதா இருக்கு அது லைட்டா அந்த ஃபிளேவருக்காக ந
ஆ எனக்கு எப்டினா வச்சீங்ள இந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணும் போது என்னமோ ஒரு மாரி டிஃப்ரெண்டா இருக்க மாரி இருக் கு எனக்கு அந்த டேஸ்ட் சுத்தமா ஒ ஒத்தே வராது எனக்கு நம்ம செய்யறதே வீணாக்குற மாரியு இருக்கிற மாரி இருக்கு அதனால தா கேட்டே உங்கள தப்பா எடுத்துக்காதீங்க ஏனா நெறய பேரு நா கேட்ட வரைக்குமே நா கேட்ட வரைக்குமே நெறைய பேர் பாத்தீங்கன்னா நாங்க பிரியாணி மசாலாப் போடுவோ கொஞ்சமா பிரியாணி மசாலா போடுவோ
ம்
அப்டின் சொல்ட்டுதா நெறய பேர் என்கிட்ட சொல்லி நீங்களு அதே மாரிதா சொல்றீங்க
அது போட்டா நல்லா இருக்க மாரி இருக்கு உங்களுக்கு அது செட்
ம்
உ
இன்னொன் பாத்தீங்கன்னா நா பிரியாணி செய்யும் போது எந்த மசாலாம ஆட் பண்ண மாட்ட சக்தில தனி மொளகா தூள் இருக் சொல்ல
ஆமா
அது மட்டுந்தா யூஸ் பண்ணுவ
ஓகே ஓகே
அதுவே நல்லா இருக்கு எனக்கு அதுவே ரொம்ப புடிச்சிருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கிற மாரி இருக்கு எனக் செய்யும்போது அதனால ஆனா நீங்க சொன்னப் ப்ரொசீஜர் தா என்ன ஒன்னு எக்ஸ்ட்ரா அந்த இது சொல்லிருக்கீங்க நீங்க இந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ண சொல்லிருக்கீங்க
ஆமா
ம் நல்லா என்ன சமைப்பீங்க
புரில
இப்ப உங்க வீட்டுக்காரு வந்து நீ இது நல்லா சமைக்கிறமா ரொம்பவே சமைக்கிறே இது எக்ஸ்ட்ராவே சாப்பிடணுன் சொல்லுவாங்க இல்லைங்ளா
அப்பிட்லா இல்ல நா சுமாராதா எல்லாமே சமைப்பே
சுமாராதா சமைப்பீங்ளா இது வரைக்க சொன்னதே இல்லையா
இல்ல நா சமைக்க முக்கியந் தா சொல்லிருக்காங்க
புரியல
எல்லா எல்லாமே ஓகேதா
ம் ம்
அப்டின் தா சொல்லிருக்காங்க எறா தொக்கு பிடிக்கு ரொம்ப
ம் எறா தொக்கு எப்டி செய்வீங்க
அதுவு அதே மார்தா வெங்காய தக்காளி தக்காளிய வந்து நா அரைச்சு ஊத்துவே
செரி
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
ம்
அது போட்டு நல்லா வதக்கிட்டு அதுலயு வந்து தனி மிளகாத்தூள் போட்டு
ம்
கொழம்பு தூள் கொஞ்ச போடுவே அப்றோ இந்த கரம் மசாலா இருக் குல்ல அது சும்மா லைட்டா
ம் கொஞ்சமா
ஆ ஆமா ஆமா அத நல்லா போட்டுட்டு ஆம் எறாவ போட்டுட்டு அதுலே தண்ணி விடுல்ல சும்மா லைட்டா மட்டு தண்ணி ஊத்தி
ம்
அப்டியே கிரேவியா அப்டியே எறக்கிடுவே
அப்டியா ஃபஸ்ட்டு எறாவ தனியா வதக்கிடுவீங்ளா இல்ல வதக்காமதா ஆட் பண்ணுவீங்ளா
இல்ல வெங்காய தக்காளிலா போட்டு வதக்குறன்ல அது நல்லா வதங்கிட்ட ஒட்னே அதுக்கப்றோ ஆமா
ஆனா தனியா நீங்க எறாவ மஞ்சத்தூள் போட்டு வதக்க மாட்டீங்க
ஆ ஹா இல்ல மஞ்சத்தூள் போட்டு மொளகாத் தூள் போட்டு லைட்டா ஊற வச்சுடுவே
ம்
அதுக்கப்ற அத எடுத்து போட்டு
ஆ ஆ ஏனா வந்து பாத்தீங்கனா செல பேருக்கு அந்த எறா வந்து அப்டியே கடிக்கும் போது சாஃப் ட்டா இருக்கனுனு வாங்க சில பேர் லப்பர் மாரி இருக்குதுன்னுவாங்க நா பாத்தீங்கனா செய்யம்போது ஃபஸ்ட்டே அந்த நல்லா வாஷ் பண்ணிட்டு வெ மஞ்சத் தூளு உப்பு மட்டும் போட்டு வெறு வாணல்ல ஃபஸ்ட்டு அத வதக் க்கும் போது அந்த தண்ணி விட்றணு அதுவாவே அ அதுலே கொஞ்ச வெந்த மாரி ஆயிடு அப்பற தண்ணிய எடுத்து வச்சுட்டு அதுக்கப் அப்றந்தா கிரேவிக்கு எல்லாமே கூட்டுவனே நானு
ஓ நீங்க அப்டி செய்வீங்ளா
கி செய்வே அப்டி செஞ்சனா இன்னு அந்த எறா வந்து கொஞ்ச நல்லா வெந்த மாரி இருக்கு பசங்க சாப்ட போது ஆ சாப்டம் போது பாத்தீங்கனா ஒரு ஆனா எ பைய பொண்ணு அத பாத்தா புழுமா புழு செய்யாதீங்கமானுவாங்க
ஆ ஹா சாப்ட மாட்
சாப்ட மாட்டாங்க அவுங்களுக்காகவே முக்காவாசி நா அந்த எறாவ வாங்கற்தே விட்டுட்டே
ஓ ஓ
புக்கிங் இன்னா சா தம் னா
இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப புடிக்கும் அது
எறாவா குட்டி பசங்களுக்கா பரவாயில்லிங்ளே அப்ப நல்லா சமைச்சு குடுங்க வீட் இப்ப அவனுங்களுக்கு ஏஜி வந்து தெரியாது தெரிய வரைக்கு நல்லா செஞ்சு குடுத்தீங்கன்னா சாப்ட்டுருவானுங்க அப்றம் போவ போவ பாத்தீங்கன்னா சாப்புர்றானா கூட சாப்டமாட்டானுங்க
ஆமா
ஏன்ன பசங்க எல்லா அப்டித்தானே இருக்கானுங்க இப்ப வளர வளர
வளர் வளர வளர எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றாங்க
ம் அவாய்ட் பண்றானுங்க சாப்டுறதே முக்காவாசி அவாய்ட் பண்ணிறானுங்க எதனா ஒரு விஷயத்துல மாட்டிக்குனுன்ங்கானா கூட ஃபீல் பண்றது பேரெண்ட்ல சாப்டாம அப்டியே விட்டுறானுங்க
ஆமா
செரிங்க சிஸ்டர் நெக்ஸ்ட் கால்ல நான் உங்கள பாக்குறே
ஆ இன்னு அதுவே கட் ஆயிடும்
இல்லிங் சிஸ்டர் நீங்க நெக்ஸ்ட் கால்ல நா உங்கள பாக்குறே
செரி ஓகே
ஓகே
ஆ